ஹலோ அ அன்டி நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்கேம்மா நீங்க எப்டி இருக்கீங்க படிப்புல்லா எப்டி போய்ட்ருக்கு
ஆ நல்லா இருக்கங்க அண்டி இப்ப நல்லா போய்ட்ருக்குங்க அன்டி
ம் ஓகே நா எதுக்கு கால் பண்ணனா ஆ எ பொண்ணு இருக்காலே உங்க ஃப்ரெண்டு அவ ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்காலே உனக்கு தெரியாம இருக்காதே நீங்க தா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே ஸ்கூல் லைப்ல இருந்தே அத பத்தி பேசலான்தாமா பண்ணே
அப்டி எ என்ன அன்டி சொல்றீங்க எனக்கு புரிலங்க அன்டி நே காலைல கூட கால் பண்ணாளுங்களே அவ நல்லா தான பேசுனா
இல்லமா அவ லவ் பண்றால்ல அத பத்திதா உனக்கு தெரிஞ்சிருக்கு நனைக்கிற நானு அ சொல்லிதா இருப்பா சேரி ஏதோ நீ மழுப்புற சரி விடு ஆனா அவ வந்து லவ் பண்ற விஷயத்த வந்து வீட்ல சொல்லிட்டாமா அவங்க அப்பா ஒரே டென்ஷன் ஆயிட்டாரு ஏன்னா வந்து எங்க ஃபேமிலில யாரு அந்த மாரி லவ் பண்ணது அந்த மாரிலா கல்யாணம் பண்ணதுல்லா நாங்க கேள்விப்பட்டதுல்ல வெளி உலகத்துல பாத்து இருக்கோ இப்போ இந்த மாரி எடுத் திருக்கா அவ அ அதாவது இந்த மாரி லவ் பண்றா இன்னு காலே ஜ் முடியறதுக்கு இன்னு டூ மன்ஸ் தா இருக் கு நாங்க அவள வந்து சேரி அவ படிச்சிட்டு ஜாப் போணும்னாலு அந்த மாரி எல்லா கூட அலோ பண்ணிந்திருப்போ இப்போ அவ என்ன சொல்றான்னா மெய்னு அதுதா எனக்கு இன்னு பே பிரச்சனையா இருக்குது இப்ப அவளோட விருப்பம் அ அவ என்ன சொல்றானா கல்யாணோ வந்து இப்பத்திக்கு வேணா நா ஒன் இயர் வந்து நானு வந்து நாங்க நல்லா பழகிட்டு அதுக்கு அப்பறமா தா அ மரேஜு அப்டின்ற மாரி சொல்றா எனக்கு என்னன்னா அ அவ வந்து இப்போ எங்கனா வெளிய கிழிய சுத்த போயிட்டு எங்க சொந்தக்காரங்க பாத்தாங்கன்னா அது ஒரு அசிங்கமாயிடுல்லையா சரி லவ் பண்ணி தொ அ லவ் பண்ணி தொலச்சிட்டா வுடு அது பரவால்ல ஆனா அவங்க வீட்ல போய்ட்டு என்ன பைய நல்லா பையனா இல்ல அவங்க வீட்ல போய்ட்டு விசாரிக்கலா அ என்ன ஏது அவ் அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்டின்ற மாரி கேக்கலான்ற மாரி நா சொன்னா அவ இப்பத்திக்கு ஏ நீங்க எடுத்தமோ கவுத்தமோனு செய்ரிங்க அப்டின்ற மாரி எங்களயே சவுண்ட்டு போடுறா
இல்லங்க அண்டி ஆ நீங்க சொல்ற கரெக்ட் தா அன்டி பேரண்டா வந்து நீங்க வந்து அப்படிதா கேக்கணு ஆனா அவ சொல் துமே தவ்லத் சொல்றதுமே கரெக்ட் தாங்க அன்டி ஏன்னா
ஆ ஒன் இயர் வந்து டைம் அவங்க வந்து பாத்தீங்கனா வெளியவே எங்கேயு போறதுல்லல்ல ஆன்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதனால தெரிஞ்சது தா சொல்றே அவுங்க வெளியில எங்கேயுமே போறதில்லடி அவுங்கதா டீசென்ட்டா தா இருக்காங்க எங்கேயும் போ அவுங்க என்ன அ ஆஸ்பிரேஷனா நல்லா வந்து ஏர்ன் பண்ணனும் காலேஜ் முடிஞ்சு நல்லா ஏர்ன் பண்ட்டு அதுக்கப்புறோ தா லைஃப்ல செட் செட்லாகனு நனைக்கிறாங்க சோ அதனால நீங்க வந்துட்டு
இப்ப நா என்ன ஒடனே அவளுக்கு கல்யாணம் ஆ இல்ல நா ஒடனே கல்யாணம் பண்ண சொல்லலமா நா என்ன சொல்றன்னா ஒரு நிச்சியம் மாதிரி போட்டுட்டோன்னா நம்பளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்க்ஷனா இருக்குல்ல அதுக்கப்புறோ வெளி உலகத்துல யாரு என்ன சொன்னாலு எனக்கு ஒரு இது இல்லாம இருக்கு அது அது அதையு வேணான்றா அவ ஒரு நிச்சயோ அந்த மாரி பேச்சு நம்ப குடுக்கறதையு வேணான்றா நிச்சயோ அதெல்லா ஏ நீங்க அவசரப்படுறீங்க இருக்கட்டு ஒன் இயர் போட்டு அவுங்க வீட் வீட்ல எதனா சொன்னாங்ளா அ சொன்னாங்கன்னா அந்த டைம்ல பாக்கலா அப்படின்ற மாரி சொல்றா நம்பளுக்கு தெரிஞ்சுட்டு நம்ம எ ப்டிமா கம்னு இருக்க முடியு இப்ப அவுங்ககிட்ட நம்ப போய் பேசுறது தான நாகரிகோ
நாகரிகங்கதாங்காட்டி ஆனா அவுங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க போய் பேசுவீங்க ஆனா பையனுக்கு பாத்தீங்கன்னா இவ்ளோ சீக்கிரமா இ இது வந்து கல்யாணம் பண்ணுமா சொல்லி அவுங்க யோசிப்பாங்க இல்லையா இதே அவுங்க வந்து கொஞ்சோ வேலைக்குல்ல போயிட்டாங்கன்னா
ஆமங்மா இப்போ வேலைக்கே போகாத பையன நாங்களும் கல்யாணம் பண்ணி தர மாட்டோ ஆனா வந்து நி ச்சயம் மாதிரி ஒன்னு போட்டு வச்சிட்டா எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும் நல்லதா இருக்கு அப்டின்னு நா நனைக்கிறே நானு ஏன்னா இப்ப வெளி உலகத்துல ய யாரையுமே நம்ப முடியறது இல்லதா இல்லன்னு துல்ல இருந்தாலும் இப் இப்போ வந்து ப பசங்க வந்து நம்பள நம்ம கண்ட்ரோல்ல இருக்கவு மாட்டாங்க இப்போ காலேஜ் லைஃப் ரெண்டு மாசத்துல முடிஞ்ச்சின்னு வச்சுக்கோங்கள இவ ஜாப் போவா இப்ப இவுங்க வெளியல்லா சுத்த ஆரம்பமிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்கள நாலு பேர் பாத்து எதுனா சொல்லுவாங்க அது எதுக்கு அப்டின்றதுதா எனக்கு மத்தபடி ஒண்ணு இல்ல மா
இல்லங்க ஆன்ட்டி இப்ப நீங்க நிச்சயதார்த்தம் பண்ணினாலுமே அது வந்து ஒரு நிச்சயத அப்பனா எங்கேயு போ கூடாது அதெல்லா இருக்கு இல்லைங்களா அதெல்லா கொஞ்சோ பாக்கோ நீங்க வந்து ஒன் இயர் டைம் கொடுங்க ஆன்டி ஏன்னா அவரு கேக்குறால்லிங்களா ஒன் இயர் டைம் குடுத்து ட்டு நீங்க அத பயப்படாதீங்க ஆன்டி ஏன்னா அ நா கூடவே தா இருக்காங்கனு எனக்கு தெரியு அந்த மாதில்லா இல்லைங்காண்ட்டி அவுங்க அவுங்க வந்துட்டு கொஞ்சோ அ அவுங்க லைஃப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்க்கு அப்புறோ நீங்க வந்து ஒன் இயர்க்கு அப்புறோ நீங்க வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணாலுமே அது வந்து அவுங்க சந்தோஷ மா இருக்கு அவுங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்க்ஷனா இருக்கு இப்பே பண்ணீடீங்கனா ஒரு ஜெயிலுக்குள்ள போட்ட மாரி இருக்கு இல்லைங்களா
ஆமாமா செரிம்மா நா வந்து எ எ எனக்கு வந்து நானு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு ஒன்னு தெரியாது இந்த படி ப்பு இந்த பசங்க பண்ற இதெல்லா நம்பளுக்கு ஒண்ணு தெரியாது சரி அவளோட நீ கூட இருக்க உன்னக்குவாது அவள பத்தி கொஞ்சோ தெரியுல்ல அதனாலதா சரி கேட்கலான்ட்டுதாமா கால் பண்ண
இல்லங்கஆன்ட்டி அதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு அந்தமாரிலா இல்லங்க ஆன்ட்டி ஆ இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா மத்த பொண்ணுங்க மாரில்ல இல்ல இவ இவ வந்து கொஞ்சோ நல்லாவேதா இரு கா இப்ப வந்து படிப்புதா படிப்புதா ஃபோகஸ் பண்ண நீங்க பாத்ருப்பீங்க எக்ஸாம்லலா பா த்தீங்கன்னா மார்க் எதுவுமே கம்மியா இருக்காது செமஸ்டர்ல எல்லாமே நல்லமார்க்த்தா வாங்கிருப்பா கிளாஸ் செகெண்டா வந்திருப்பா ஆமா
கம்மியா இருந்தா டவுட்டா இருந்திருக்கு எனக்கு டவுட்டே வரலாமா அவ சொல்லிதா எங்களுக்கே தெரியற மாரி ஆயிடுச்சு
ஆ அப்போ எப்டிங்க ஆண்டி நீங்க நார்மலா பாத்தீங்கனா மத்தங்கள பாத்தீங்கன இதுல தா கான்சட்ரேட் பண்ணி பாங்க தவிர படிப்புல கான்சரேட் பண்ணிருக்க மாட்டிங்க இவ அப்டி இல்லங்க அப்டி நல்லா அவளுக்கு புடிக்கு நல்லா படிக் படிச்ச வேலைக்கு போனுந்தா அந்த இது பண்றாங்க தவிர இல்ல இ பாத் பத்தினாலே கிளாஸ்ல வந்து பாத்தீனாலே இவளுக்கே ஆமா ஆமா
அவ வேல உண்டு அவ உண்டுன் இருப்பா இப்போ கூட வந்து நீங்க ஆ அதுவு சொல்லிட்டு இருந்தாமா நீங்க வந்து இப்ப இந்த படிப்பு அதா டூ மந்த்ஸ்ல உங்களோடய இதெல்லா முடியறனால ஒரு ட்ரிப் மாரி போலா ஃப்ரெண்ட்ஸுங்கலா அப்டின் சேந்து நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்கதா சொன்னாங்க
ஆ ஆமாங்க நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோ ம் ஐவி கூட்டு கூப்ட்டு போனாங்க கூட்டிட்டு போறதா பிளான் பண்ணிருக்காங்கா ஆனா கடைசி நிமிஷத்துல இது பண்ணிட்டாங்க சரி நாங்களா வந்துட்டு கேர்ள்ஸ் மட்டு நாங்களா பிளான் பண்ணி இப்போ கிளாஸ்ல முப்பது பேர் இருக்கோ செரி நம்மளா வந்து பிளான் பண்ட்டு போலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ட்டு இருக்கோ ஆன்டி பைனல்லய்ஸ் ஆகல எங்கயாச்சு இந்த மைசூர் அந்த மாரி வந்து ஒன் டே பிளான் பண்ற மாரி இருக்கு அலோ பண்றிங்களா ஆண்ட்டி
ஆ அதெல்லா பிரச்சன இல்லம்மா அவங்க அப்பா அதா சொல்றேன்ல்ல வேலைக்கெல்லா அனுப்பறதுக்கு கூட நாங்கள்ல்லா ரெடியா தா இருக்கோ ஆனா எ என் என்னனா பய இந்த லவ் மேட்டர் தா கொஞ்சோ பயமா இருக்கு மத்தபடி வேற ஒன்னு கெடையாது அது ஃப்ரண்ட்ஸ்சுங்களா எல்லாருமே சேந்துப் போறோப்போ எனக்கு ஒன்னு ப்ராப்ள இல்ல அவங்க அப்பாவு எதுவு சொல்ல மாட்டாங்க
ஆனா இவதாங்க ஆண்டி இப்ப பயந்துட்டே இருக்க வீட்ல அலவ் பண்ண மாட்டாங்க எனக்கு
ம் அவ மொதல்ல அவங்க அப்பா கிட்ட எதுவுமே ஷேரே பண்ணிக்க மாட்டாமா ஏங்கிட்ட தா இப்ப இந்த லவ் மேட்டர் கூட ஏங்கிட்டதா சொல்லிர்க்கா இன்னு அவங்க அப்பா க காது வரைக்கு நா எடுத்துட்டு போல எனா வந்து அவுங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன டென்ஷன் ஆய்டுவாரு அப்டின்றனால நானு வந்து ஒருவு என்னது ஒரு இது மாரி க்ளூ மாரி குடுத்திருக்ற ன் ஏ லவ் மேட் பிரேஜா பின்ன்றத பத்தி நீங்க என்ன அந்த மாரி நான் கே அவருக்கு நா கொஷ்டின் கேட்டு போய்ற அவர கன்ஃப்யூஸ் பண்ணி வச்சிருக்க நீ என் திடிர்னு இந்த மாரிலா கேக்கற அப்டின்ற மாரி கேக்கறாரு அவரு
ஆண்டி இப்போ அங்கிள் ஒத்துக்கிரலான என்னங்க ஆண்ட்டி செய்யறது அப்போ
யா அவரு ஒத்துப்பாருமா எனக்கு நம்பிக்க இருக்குது பாக்லா த அ கால என்னா சொல்லுதுன்னு பாக்கலா நம்ம வெயிட் பண்ணி தா பாக்கணு வேற என்ன செய்றது அவ நான் புரிய வச்சு ப்பன் ஆனா வந்து அவளு வந்து என்ன சொல்றது எதனானா அவங்க அப்பா கிட்டயு கொஞ்சோ ஷேர் பண்ணும்ன்ற நான் இப்ப நீங்க ட்ரிப் போறீங்க இந்த மாரில்லா ஊருக்கு போறீங்க அப்டின்னா அப்ப இந்த மாரி போ போறே அப்படி எதுமே வந்து ஒரு எ என்ன சொல்றது அப்டியே சைலேண்டா இருப்பா அவங்க அப்பா கிட்ட பேசனுனாலே அவ பயப்படுவா
ஆகா சொல்லிருக்கா சொல்லிருக்கா
ஆ ஏ கிட்ட பேசுற மாரி பேச மாட்றா அதுதா அதுதா எனக்கு இதுவா இருக்கு இப்ப இந்த மாரி விஷயத்துல வந்து அவ பேசுனாதா அவங்க அப்பா கேட்டாதா அவனுக் புரியு இல்லனா நா அ அவ அவள ஏத் திவிட்ட மாரி ஆய்டு அவ அப்பறோ ஏ வீட்டுக்காரு எனக்கு அகைண்ட்ஸ்
ஆண்டி இப்பத்திக்கி அவர்ட்ட இந்த விஷயத்த நீங்க அவருட்ட சொல்ல போயி அவர் வந்து ட்ரிப் வந்து கேன்சல் பண் டாருன்னா வறவே முடியாதுங்க ஆன்ட்டி அதன் ட்ரிப்பு போனதுக்கப்றோ நீங்க சொன்னீங்கனா கொஞ்சோ பரவலைங் ஆன்டி இப்பரைக்கு நீங்க ஜஸ்ட் க்ளூ மட்டு குடுங்க ஆன்டி அதா ட்ரிப் போனதுக்கு அப்புறோ நீங்க சொன்னீங்கனா கொஞ்சோ நல்லா இருக்குன் நெனைக்
சேரி மா செரி செரி ஆ சேரி நீங்கல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க என்ன ஏதுன்னு வந்து எனக்கு இப்ப சொல்லுங்க நீங் க எங்க போறீங்க என்ன ஏதுனு எனக்கு அப்பப்ப வந்து இது பண்ணுங்க ஓகேங்ளா எதுன் இல்ல நீங்க பிளான் பிளான் பண்றது பத்தி சொல்றந்த ஊருக்கு போறத பத்தி பிளான் பண்றத பத்தி
ஆ ஆமாங்க நாளை நாளனைக்கு நாங்க வரலா தா இருக்கோங் ஆண்ட்டி உங்க வீட்டுக்கு வந்து பிளான் பண்ணலா தா இருக்கோ அ உங்குல்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றக்காக சேரி வரலான்டு இருந்தோ எல்லாமே
ப்ரெண்ட்ஸுங்கல்லா கூப்ட்டுவாங்க ம்
ஆமாங்க ஆன்ட்டி
வந்து சாப்டு சாப்ட்டுப் போற மாரி வாங்க அன்னிக்கி வந்தீங்க அவ பர்த்டே அன்னிக்கி வந்தீங்க அப்டியே போயிட்டீங்க அ இல்ல போகணு வீட்டுக் போனோ திட்டுவாங்க அப்டின்ற மாரி போயிட்டீங்க வீட்ல சொல்லிட்டே வாங்க இந்த வாட்டி வந்து சாப்ட்டு போற மாரி வாங்க ஓகேங்ளா
ஆமாங்க நீங்க சமைக்கரதெல்லா சூப்பரா இருக்குங்க அதனால வந்து கண்டிப்பா உங்கள ஒரு கட்டுக்கட்டி தா நாங்க போவோ அந்த பிரியாணி அந்த இந்த இது மட்டு செஞ்சிருங்க ஆன்ட்டு எங்களுக்கு சூப்பரா இருக்கு அத வந்து சாப்டோன்னா செம்மையா இருக்கும்
ஆ செரி செரிமா ஓகே ஆ ஓகே வீட்ல வீட் ட்ல எல்லாரு நல்லாருக்காங்களாமா
ஆ எல்லாரு நல்லார்காங்க வாங்க ஆண்டி நீங்களு வாங்க ஆன்ட்டி ஒரு நாள் வீட்டுக்கு எங்வீட்
ஆ உ உம் தங்கச்சி என்னம்மா கா இப்ப என்ன படிக்கிறா அவ அப்டியா ப்ளஸ்டூவா சேர் செரி அ ஆ செரி செரிமா
ஆ இப்ப ப்ராஜெக்ட் வேற எனக்கு போயிட்ருக்குங்ளா அதுக்காக ஒரு கம்பெனி போய் நாங்க வந்து இது பண்ணிட்ருக்கோ இன்டர்னலா சேந்து க சொல்லிருப்பா நெனைக்கிறேங்க ஆன்ட்டி அவ
அ இல்ல அவ வந்து ஆ இது மாரி ப இன்டர்ன்ஷிப் மாரி போனோன் சொல்லிட்ருந்தா ஆனா அவ வந்து பெ பெய்டு இன்டன்ஷிப் மாதிரி வந்து எங்கிமே கெடைக்கிலமா அப்டின்ற மாரி சொல்றா அத நா அதா சொன்ன ஃப்ரண்ட்ஸு எல்லாருமே சேந்து ஒரே எடத்துல போவாதீங்க கொஞ் ஒரு நாலஞ்சு பேரு ஒரு குரூப் பா அந்த மாரி போங்க அப்டின்ற மாரிதா சொல்லிட்ருந்தே அது என்ன டிசைன் பண்ணான் தெரில நம்ளுக்கு என்னாமா தெரியு இந்த படிப்ப பத்தி அவ சொல்றத வெச் சி நான் ஒரு அத ஏ ரிலேஷன் பசங்கலா சொல்லுவாங்களா அத வெச்சு நா சொன்னே அவளுக்கு மத்தபடி ஒண்ணு இல்ல உம்
சேரிங்க ஆன்டி நாளைக்கு நா வீட்டுக்கு வந்து நாளனைக்கு நாங்க வீட்டுக்கு வரங்கண்ட்டி வீட்டுக்கு வந்து நாங்க பேசிக்லா செரிங்க ஆன்ட்டி ஆ சேரிங்க ஆன்ட்டி ம் செரிங்க ஆன்ட்டி ஆ சேரிங்க ஆன்ட்டி கண்டிப் பண்ணிட்டே பாய்